ஹலோ
கேக்குதுங்களாங்க
ஆ கேக்குதுங்க வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சிங்க
ம் என்ன சாப்பிட்டீங்க
இன்னிக்கு தக்காளி சாதங்க நீங்க உங்க வீட்ல என்ன
இன்னிக்கு இங்க அவரக்காய் சாம்பார் புளிச்ச கீரை
புளிச்ச கீரை ஆ ஓகே ஓகேங்க நீங்களா செய்வீங்களா புளிச்சக்கீர
இல்ல இல்ல அம்மா செய்வாங்க
அம்மா செய் சேர் சேரிங்க
ம்
என்ன படிச்சுட்டு இருக்கீங்க ஆமா ஆமாங்க
ம் ம் ம் ம் உன்ன பாத்தா க ஏய் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்
ஓ பரவாயில்லைங்க பி எஸ்‌ சி கம்ப்யூட்டர் சயின்ஸா
ம் ஆமா
ஓகே ஓகேங்க நானும் பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்ச
ம்
ம் செகண்ட் இயர்னா என்னென்ன எங்க வருது மேஜர்ல
ம் இது வெப் டிசைனும் மைக்ரோ ப்ராசசரும்
ஓ சேர் சேரிங்க அங்கேயே கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் இருக்குங்களா
இங்க‌ஆ இருக்கோங்க
சேர் சேரி
ம் நாள் ல எப்டி போகுது இன்னிக்கு
ஆ நல்லா போயிட்டு இருக்குஙாக
ஆ ஆ ஆ வீட்ல பசங்க எதுவும் இருக்காங்களா என்ன
இருக்காங்கங்க ஒரு பையன்
ம்
எயித் படிச்சுட்டு இருக்கான்
ஆ ஆ
ம் ம் வேற என்ன படிப்பு தவிர ஏதாவது விளையாட்டுல இருக்கீங்களா
இப்போதான் கொக்கோல சேரலாம்னு நேம் கொடுத்துருக்கேன்
சேரிங்க காலேஜ்லல்லாம் அது வைக்கிறாங்களா கொக்கோலாம்
ம் ஒ டோர்னமெண்ட் மாரி கூட்டிட்டு போவாங்கங்க
ஓ சேர் சேரி ஏதோ நீங்க அதுக்கு கோச்சிங் மார போய்ட்டு இருக்கீங்களா இல்ல எப்டிங்க
போகணும் அவுங்க இப்பதான் நேம் குடுத்துருக்கேன் ட்ரைனிங்கு கூப்பிடுவாங்க
சேர் சேரிங்க
ம் அப்பறம் நைட்டுக்கு என்ன சமைக்கிறது
நைட்டுக்கு இன்னும் தெர்லைங்க இன்னும் பிளான் பண்ணல
ம் ம்
உங்களுக்கு சமையல்லாம் தெரியுங்களா
ம் ஏதோ ஓரளவுக்கு சமைப்ப
சேரி சேரிங்க
அம்மா சீக்கிரமா வேலைக்கு போயிட்டாங்கனா செஞ்சே
ஓ சேரி சேரி வேலைக்கு போறாங்களா
ம் ஆமாங்க
சேரி என்னவா இருக்காங்க
அப்பா மேஸ்த்ரி அவ்ங்க கூட போவாங்க
சேரி சேரிங்க
ம் ம்
இப்ப அம்மா வந்து வீட்டு வே வீட்டு வேலையு செஞ்சுட்டு வெளியு போய் வேல செய்யணு இல்லைங்ளா
ஆமாம்மா
ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கூட மாட எதுவு ஒதவி பண்ணுவீங்ளா
நான் கால்ல ஒரு ஏழு மணி ஏழ்ரைக்குலா காலேஜ் போயிருவே
ஆ
அதனால ஆறு மணிக்கு தா வீட்டுக்கு வருவே
சேரி சேரிங்க
அப்றோ இது வந்து அம்மா காலைலே சமைச்சு தந்துருவாங்க அப்றோ அவ்ங்க இதெல்லா வேலையெல்லா முடிச்சுட்டு கெளம்பிட்டு அவ்ங்களு சாய்ங்கால வந்துருவாங்க சாப்பாடு மட்டு சாப்பாடம் சாப்பாடு மட்டு ஆக்குவாங்க இந்த மாரி வேல் போய்ட்டாங்க அப்டினா நா வீட்ல இருக்கும் போது காலைல பாத்தரலா வெளக்கிருவே வீடெல்லா கூட்டிருவே
ஓ சேரி சேரிங்க
வீடுலா கூட்டி வெச்சுட்டு வீட்டலா சுத்தம் பண்ணி எதாச்சு கசா முசான் இருந்துச்சுனா வீட்ட சுத்தம் பண்ணி வச்சிருவே இந்த மாரி சின்ன சின்ன வேல செய்வே அதே மாரி என்னோட ட்ரெஸ்ஸு இருந்துச்சுனா எனக்கு குப்பையா இருக்கற்து புடிக்காது அதனால அப்டியே சுத்தம் பண்ணி வச்சிருவே
ஓ பரவால்லைங்க
ம் ம்
நாளா அந்த சின்ன வயசுல எந்த வேலையு செய்ய மாட்டங்க உங்களாட்டோ
ம்
ரொம்ப ரேரா தா செய்வே செய்வு செய்வே ரொம்ப ரேரா தா செய்வே
அதாவ்து நானு சின்ன வயசுலருந்து வேலலா செய்யவே மாட்டே மின் அப்றம் அம்மா வேலைக்கு போயிருவாங்க அப்பலா லாக்டவுன் டைம்லலா நா செய்வே
ஓ சேரி சேரிங்க
அ காலைல வரு காலைல வேலைக்கு போய்ருவாங்க கால்ல சாப்ட்ட தட்டெல்லா வெளக்கி வச்சுருவ வீடெல்லா கூட் டி வெச்சிருவே அப்ற நை சாய்ங்கால வந்து சான் மதிய சாப்ட்ட தட்டு இது மட்டு இருக்கு அதெல்லா கழுவி வெச்சு ட்டு வீட்ட இன்னொரு வாட்டி பெருக்கிட்டு
ஓஹோ
அவளதா படுத்துக் குவ மித்தபடி எ துணி இருந்தாலு துணிய தொவச்சு வெச்சுக்லா ஆனா வந்து கொஞ்ச வளர வளர அந்த வேலைய நானே நிறுத்திக்கிட்டே அப்றோ ஒரு டென்த்து லவல்த்து டுவெல்த்துலா நம்ம ஸ்கூல் போறமா நா வந்து கால்ல ஸ்கூல் கெளம்பிப் போனோன்னா ஏழு மணிக்கி எட்ரைக்குதா வருவே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு
ஓ சேரிங்க
தா வருவே அந்த மூணு வருஷமுமே ஒரு வேலை கூட செய்ய மாட்டே சாப்பாடு கூட எங் கம்மா போட்டு வந்து குடுப்பாங்க போட்டு வந்து குடுப்பாங்க தண்ணி எல்லா எடுத்து வச்சுருவாங்க உப்பெல்லா எடுத்து வச்சுருவாங்க அதே மாதிரி டீ போட் டாலு அவுங்கதா போட்டு கொண்ட்டு வந்து வச்சுருவாங்க இப்பதா சேரி வீட்ல இருக்கமே
ம் ம்
அப்டின்ட்டு செய்வே நமக்கே ஒரு மாரி இருக் இந்த கிச்சன் சைடு தண்ணி குடிக்க போனா கூட என்ன இப்டி இருக்கு எல்லாத்தையு எடுத்து வச்சுட்டு மொதல்ல இது பண்ணலா அப்டின்ட்டு கால்ல அம்மா வேலைக்கி போன ஒன்ன எல்லாத்தையு முடிச்சிட்டு அப்பறோ குளிச்சிட்டு அதுக்கு அப்பறோந்தா சாப்டுவேனே
ஓ சேர் சேரி நல்லதுங்க நல்லதுங்க இப்ப நீங்க பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களீங்களா அடுத்தது வந்து நீங்க டேரக்ட்டா ஒர்க் போலான் இருக்கீங்களா இல்ல ஃபர்தரா எதுவு படிக்கலா அப்டின்னு ஐடியால இருக்கீங்களா
ஆ ஒர்க் போயிட்டு எம் எஸ் சி போடலா கரெஸ்லன்டு இருக்கே
ஓ செரி செரி எம் எஸ் சி இல்ல எம் சி எ நல்லவா நல்லா இருக்குங்களா இல்ல எம் எஸ் சி நல்லா இருக்குங்களாங்க
எனக்கு தெரியலங்களே நா எம் எஸ் சியே போடலா அதுக்கு தா வேல்யூ உண்டுன்னு நெனைக்கிறே எம் எம் சி ஏன்னா எத பத்தி படிக்கிறது
எம் சி ஏவு இதே மாரி தாங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தாங்க இந்த பி எஸ் சி முடிச்சுட்டு எம் சி ஏ பண்ணலாங்க இன்னு ஏதோ ஒன்னு முடிச்சுட்டு எம் சி ஏ பண்ணலான்னு சொல்லுவாங்க நா மறந்துட்டே
ம் ம் ம்
அது பி சி ஏன்னு நெனைக்கிறேங்க பி சி ஏன்னு ஒன்னு இருக்கு இல்லைங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதுவு அது படிச்சுட்டு எம் சி ஏ அப்ளே பண்ணலாங்க பி எஸ் சி கம்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம் சி ஏ அப்ளே பண்ணிக்கலாங்க
ம் இதே எம் எஸ் சி தா பண்ணலா கரஸ்ல ஆ அதுப்படி சைட்ல கொஞ்சோ ஒர்க் போகலா
ஓ சேர் சேரி இப்பெல்லா வந்து ஐ டி இது ஃபீல்டு தா ரொம்ப இதா போயிட்டு இருக்குங்க
ம்.... க்ஷ்....
நீங்க எப்டி ஐடி பீல்டுல போலன் இருக்கீங்களா இல்ல எப்டிங்க
இப்ப உள்ளதுக்குல்லா ஐ டி இந்த மாரி நமக்கு கம்ப்யூட்டருக்கு வேலையே கெடையாது இந்த ஏ ஐ வந்த ஒன்ன
அப்டிங்களா ஆ
ஆமா இப்பல்லா அப்ப என்னோட ஃபியுச்சர் என்னோடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக் கு ஐ டினா வந்து இதாகிடு ஏன்னா வந்து இப்போ எவ்வளவோ ஏ ஐ கண்டுபிடிச்சிட்டா எல்லாத் தயுமே ஏ ஐல போட்டு முடிச்சிர்லா மொத்த ஒர்க்கையே அத அதாவது ரொம்ப ரேரு என்ன பாக்லா கெடைக்கிறது கெடைக்கட்டு அவ்ளதா
ஓ சேர் சேரிங்க
இப்ப நா இப்ப நா எடுக்க நா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது கூட ஏ ஐ பேச்சு அவ்ளோக்கு இல்ல
ஓ ஆமா அப்டிங்களா செ
ஆமா கொஞ்ச நாள் கழிச்சவனே எல்லாத்தையுமே ஏ ஐ படிக்கிறதுல இருந்து அந்த ஒரு வீடியோ எடிட் பண்றதுல இருந்து போட்டோ எடிட் பண்றதுல இருந்து எல்லாமே ஏ ஐ தா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ட்டு பண்றது கூட ஒரு ஏ ஐ சொல்லி தர்ற மாரி ஆயிர்ச்சி
ஓ சேர் சேரி
அதனால அதுக்ல்லா வேல்யூவே இருக்காது
எதுக்கு வேல்யூ இருக்காதுன்றீங்க படிப்புக்கா
ஐடிக்லா
ஐ டி கோ சேர் செரிங்க
போக போக கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் வளர்ந்துக்கிட்டே போணுச்சு இப்போ ஏஐ கண்டுபுடிச்சு நமக்கு பாதி போய் வேல போயிரு இன்னு போக போக என்ன கண்டுபுடிக்குறானோ
ஆமா
அப்டின்ற மாரி பாக்லா கெடைக்கிறது கெடைக்கட்டு அதெல்லா எந்த யோசனையு இல்ல எம் எஸ் சி பண்ணுவோ
ஆ
பண்ணிட்டு அதுக்கப்றோ வேணா எம் சி ஏ போட்டு ஏதாச்சு ஒரு காலேஜ்கு போகலா
சேர் சேரி டைப்பிங்லா முடிச்சுருகிங்ளாங்க
அதுவு பண்ணு அது பண்ணுங்க டைப்பிங்கு போகணு கம்ப்யூட்டர் கிளாஸு
ஆ ஓகே ஓகே இப்ப நெறய சாஃப்ட்வேர்லா காலேஜ் இல்லாம தனியா கோர்சு படிச்ச தா வேல்யூன்றா
ம் கண்டிப்பா
ஆமாங்க காலேஜ் படிச்சா மட்டு வேல கெடைக்கிறது இல்லையாமாங்க இப்பலா சைட்ல ஏதாவது ஒரு கோர்ஸு ரெண்டு மூணு கோர்ஸு படிச்சு வெச்சுகிட்டா தா வேல நல்லா கெடைக்கு அப்டிங்கிறாங்க
ம் ஆமா அதே மாரி ம் அ டைப்பிங்கு ஏதோ அந்த ஒரு கோர்ஸ் நம்ம முடிச்சோ அப்டின்னா ஈஸியா வேல கெடைக் கு
ஆ இ டைப்பிங்ளா
ஆமா எதோ ஒரு இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ் எவ்ளவோ கோர்ஸ் இருக்கு அதெல்லா
ஆமா ஆமாங்க
ஏதாச்சு ஒரு கோர்ஸ் முடிச்சு நமக்கு அந்த சர்ட்பிகேட் இருந்தா போது ஈஸியா வேலைக்கு இருப்பாங்க அப்டிங்றாங்க
ஓ சேர் சேரிங்க இங்கிலீஷ்லா எப்டிங்க கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுவீங்ளா நீங்க காலேஜ் போறதால க ப் இப்போ காலேஜ்ல வந்து நீங்க இங்கிலீஷல பேசிக்குவீங்ளா இல்ல தமிழ்ல பேசுவீங்ளாங்க
அது பேசறதுல்லா காலேஜ்லல்லா தமிழ்ல தா பேசு வோ ஆனா வந்து இங்கிலீஷ் பே மேம் இந்த மாரி ஏதாச்சு இங்கிலீஷ்ல பேசனாங்ன்னா இங்கிலீஷ்ல பேசுவே இங்கிலீஷ்ல அவுங்க பேச் னால எனக்கு நல்லாவே புரியு நா மின்னைல நா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் யூ கே ஜில இருந்து இங்கிலீஷ் மீடியோ தா
ஓ சேர் சேரிங்க
அதனால கொஞ்சோ தெரியு பேசுறதெல்லா நல்லாவே தெரிஞ்சுப்பே
நல்லா பேசு பேசுவீங்ளான்னு கேக்குறே இங்க்லீஷ் கம்யூனிகேஷன் இப்ப இன்டர்வியூல்லா போறீங்கன்னு வச்சுக்கோங்ளே இப்ப இங்லீஷ்ல கேட்டா நீங்க ஃப்ளூயண்ட்டா பேச தெரியுமா
ஓரளவுக்கு பேச வருங்க
ஓ சேர் சேரிங்க அதுக்கூட கொஞ்சப் பிராக்டிஸ் இருந்தாதா அது வருன் சொல்றாங்க
செல்ஃப் இன்ட்ரோ நல்லாவே இங்லீஷ்ல சொல்லுவே அதே மாரி இ அ இது இங்லீஷ்ல நல்லா பேச்னாங்க அப்டினா நல்லத் தெளிவாவே அது எவ்ளோ பெரிய வார்த்தைனாலு நல்லாவேத் தெரியு நம்ம பேசி பேசி பழகனதுல்லாதனால ஃபர்ஸ்ட்டு வாட்டி பேசும்போது கொஞ்சோ திக்கு
ஆமா ஆமாங்க இப்ப நீங்க என்னப் பண்றீங்க வீட்லயே வந்துப் பேசி பழகிப் பாருங்க உங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட இல்லனா உங்ளோட அ கூடப் பொறந்தவுங்க யாராவது இருந்தாங்க அப்டினா அவுங்க கூட ஒக்காந்து இங்லீஷ்லப் பேசறது இந்த மாரி பேசுனீங்கப் அப்டினா உங்ளுக்கு இங்லீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டா வரு அப்டின் சொல்றாங்க
கண்டிப்பா ஆமா நம்மட் பேசிப் பழகி கொஞ்சோ கொஞ்சோ கத்துகிட்டு வந்தம்னா ஈஸியாய்டும்ல
ஆமா ஆமாங்க இப்போ வந்து இந்த கம்ப்யூட்ரு ஃபீல்டுக்கு இங்லீஷ்தாங்க முக்கியோன் சொல்றாங்க
ம்
ஆமாங்க ஐ டி நான் ஐ டி எல்லாத்துகுமே இங்லீஷ் தேவ அப்டிங்கறாய்ங்க
ம் ஆ
உங்ளுக் வேற எதாவ் லேங்வேஜ் தெரியுமாங்க இப்போ நாங்க வந்துப் பாத்திங்னா வீட்ல கன்னடா தாங்கப் பேச்வோ
அப்டிங்ளா
ஆமா கன்னடாதாப் பேசுவோ ஆனா தமிழ் நல்லாவேத் தமிழ்நாட்ல இருக்கோ ஆனாக் கன்னடாதா பேசுவோ வீட்ல
ம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தீங்க
ஃபர்ஸ்ட்டுலந்தே இங்கதாங்க இருக்கோந் தமிழ்நாட்லதா இருக்கோ ஆனா நாங்க வந்து பிராமினுங்க ஐய்யிருங்க அது ஒரு சில ஐய்யிரு இதுல வந்து அ கன்னடாப் பேசுவாங்க தெலுகு கூடப் பேச்வாங்கல்லங்கே அந்த மாரி நாங்க கன்னடாப் பேசறது
ம்
அந்தெ மாரி உங்ளுக்கு வேற என்னங்க லேங்வேஜ் தெரியு ம் தமிழ் தெரியு வே இங்கிலீஷ் தெரியு வேறைங்க
தமிழ் மட்டுந்தாங்க வெத்தபடில திரு தமிழ் நல்லா திரு இங்கிலீஷ் பேச்னா நல்லாப் பேச்வே சேரிங்க நமக்கான் ன நேரம் முடிந்து நம்ம அடுத்த இணைப்பில் இதப்பத்தி தொறந்து
ரொம்ப நன்றி ஆ ரொம்ப நன்றி